தோழி ஆஹ் ன்னா இருக்க தோழி நீங்க நல்லா
நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்புறம் தோழி உங்க பிள்ளைகளுக்கு வந்து ஆஹ் சேமிப்பு பழக் கத்த குடுத்துருக்கீங்களா எந்த மாதிரில்லாம் நீங்க கத்து கொடுடுத்துருக்கீங்க கொஞ்சம் எனக்கும் சொல்றீங்களா
நான் வந்து அவுங்களுக்கு ஒரு உண் டி ஒண்ணு வாங்கி குடுத்து அவுங்க பாட்டி தாத்தா பாட்டி அவுங்க அத்தைங்க அந்த மாரி லான் வராங்க பாத்தீங்ளா அப்ப அப்ப குடுக்கற காசல்லாம் வந்து நீங்க போட்டு வைங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பின்னாடி யூஸ் சாவும் எதுனா இல்லாம அம்மா கிட்ட இல்லாத போது அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க பசங்களுக்கு நான் சொல்லி குத்துருக்கறேன்
ஆஹ் ஆஹ்
ம் நீங்க
நானும் அதேதான் தோழி என்னோட பையன் வந்து சின்ன வயசுல இருக்கும் போது நம்ம அந்த பவு டர் டப்பாருக்கும்ல அப்ப வந்து அவனுக்கு ஒரு ஓன்னெகால் வய் இருக்கும் ஒரு விவரம் தெரியிற ஸ்டேஜி அப்ப என்ன பண்ண அவனுக்கு போடு டப்பா தெரியுமா இந்த நமக்கு ஹிமாலயால ஒரு பெருசா ஒருல பெருசு அந்த அவனோட போட்டபால காலியில வந்து தான் போட்டு கொடுத்துட்டேன் நம்ம செய்வோம் இல்லையா சின்னப் பிள்ளைங்களல்ல அந்த மாதிரி போட்டு கொடுத்து நீ உனக்கு குடுக்குற காசை செலவு பண்ணக்கூடாது அது வந்து உனக்கு தேவைக்கு மீறி செலவு பண்ணக்கூடாது இதுல ஒன்னாலமுடிஞ்ச போடு இது புல்லா கம்ப்ளீட் டாகுஅப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணன் இப்ப வரைக்கும் தில்ள்ளிப்போர் நம்ம எத்தனை வருஷம் இருக்கும் ஒரு ஏழு வருஷம் இருக்கும் இப் வரைக்கும் என் பையன் உண்டில சேர்த்து வச்சுக்கிட்டு வரான் அதுல ஒரு தடவை என் என்னன்னா அவங்க அப்பாக்கு அஹ் ஒரு அவசர தேவைக்கு ஐநூறு ரூபாய் அவங்குடுத்தான் அப்டி இப்ப என்னோட இன்னொரு பொண்ணுக்கும் நான் அது மாதிரிதான் சொல்லி் கொடுக்குறேன்
சரிங்க தொளி அது ரொம்ப நல்லதுதான் தொளி
ஒரு பொருளா ஏான் ஞாபகர்த்தமா வாங்கியிருக்கீங்களா ஏதா நினைவு இருக்கிறதா
அப்படி இல்ல தொள்ளி அவங்க ஏதாச்சும் இல்ல ஆஹ வந்து ஒரு நோட்டு வாங்கணும் அந்த நேர இத்துல காசு இல்ல அப்படின்னா எடுத்து கொடுப்பாங்க
அப்படிங்களா அது முழுசா எதுவும் சேர்த்து உடைக்கிற மாதிரல்லாம்
அப்படல்லாம் அப்படல்லாம் ஒன்னும் பண்ணல ஆஹா பண்ணல தொழி உம் உம்
என்னோட பையன் இப்போ வளர முன்னெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போது சின்ன சின்ன தேவைகள் இருந்துச்சு
உம் நான் என்ன பண்ணட்டேன்னா சில்ற பைசா வந்து அவங்ககிட்ட கொடுக்க பயந்துட்டேன் ஏதாச்செத்து வாயில கீள்ள போட்டுக்க போறாங்க அவங்க கொடுக்கும் போது அந்த நோட்டு பைசா வந்து நால அப்படியே சுருட்டி அப்படியே போட்டுருங்க சில்லற கொடுத்து நான் அத அப்பயே வாங்கிப்பே உங்கிட்ட இரு அதை நான் அவங்ககிட்ட கொடுக்கவே மாட்டேன் அத நோட்டா மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அதனால கொடுக்கறவங்களும் ச எதுவும் கொடுக்க மாட்டாங்க எல்லாம் நோட்டு தான் பத்து ரூபானா கூட அந்த நோட்டு நோட்ட தான் கொடுப்பாங்க
ஆஹ் ஆஹ் ஆஹ் சரிங்க சரிங்க அதான் என்னுடைய பையனுக்கு வந்துப்பச பசங்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது சின்ன சின்ன தேவைகள் இருந்துச்சு ச அவங்களும் வளர வளர தேவை வளர்ந்துகிட்டே இருக்கு இல்லையா அப்படி இருக்கும் போது என்னோட பைய இப்போ சக்கிள் கேட்டிருக்கான் என்னோட உண்டியிலருந்து இது பண்ணி ஹா வாங்கி் கொடுங்க நா சொல்லிட்டேன் நாங்க வந்து வாங்கி குடுத்துட்டோம் எதுக்கப்பறம் உனக்கு வேணும்னா அதை நீ சேர்த்துதான் வாங்கணும் அப்டினு எவ்ளோ வே சைக்கிளுக்கு இப்போ சைக்கிள் வேல எல்லா மே வந்து அதிகமாயிடுச்சு போல
ஆமா தோழி
விலைவாசியு திடீர்னு ரொம்ப அதிகமான மாருக்கு இந்த ஒரு வருடத் துக்குள்ளயே அத நா சொல்லியிருக்கே இத எப்ப செய்றது உ பெறந்த நாளுன் கெடையாது நீ எப்ப இத ஃபுல்லா அதுக்கான தேவயான அமௌண்ட் சேக்குறியோ அது வரைக்கு நீ சேத்துக்குட்ரி அப்டின் சொல்லி சொல்லிருக்கே அவுருக்கு பிறந்த நாள் அடுத்த மாதம் வர அதுனால அவர் அதுக்குள்ள வேணு அ ப்டின் கேட்டுகிட்ருக்காரு உம் ஆமாங்க நீங்க உங்களோட சிறு வயதுல அது மா ரி‌ எதாவ்து உண்டியல் சே
நா வந்து உண்டியல்ல வந்து போடுவ தோழி ரொம்ப எமர்ஜென்சி காசு இல்லாத மோது அத எடுத்துருவே அது வந்து ஒடைக்கிற மாரி இருக்காது ஓபன் பண்ணி போடுற மாரிதா இருக்கு அனால ரொம்ப க காசில்ல இப்ப நா ஒரு எடம் போனு எனக்கு பஸ்ஸுக்கே காசுல்லனா அத எடுத்துருவே தோழி நா அதனால எடுக்க முடியாத‌டப் பாசிட் பண்றதுனால போஸ்ட் ஆஃபீஸ்ல எடுத்துட்டு போய் போட்டு வந்துருவ அஞ்சல் நிலையம் இருக்கு பாத்தீங்கலா அதுல போட்டு வந்துருவே மாச நா இத்தன மாச இத்தன வருஷ நா எடுக்க கூடாது அவுங்க பேருமல பசங்க பேருமல தா அது சேமிப்பு சிறு சேமிப்பு மாரி போட்டு வந்துரு ஆ அது மாரி இப்ப நா ஐ ஐநூறுபா கட்னா கூட நா இப் நாம எடுக்குற மா
ஆமாங்க அது எத்தன வருஷத்துக்கு நமக்கு அது போட்டு
ஒரு பதினஞ்சு வருஷொ அந்த
அப்படிங்களா இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகை போடுறோம்னா அதே தொகையை தான் அடுத்த மாசமும் தொடரணுமா இல்ல நம்ம
இல்ல இல்ல இல்ல அப்படி இல்ல தோழி இப்ப நான் இந்த மாசம் ஐநூறு ரூபா போறேன்னா நீங்க அடுத்த மாசம் ஆயிரம் ரூபா கூட போட்டுக்கலாம்
இப்ப அதனால உங்களுக்கு என்ன எ கூடுதல் சலுகை கிடைக்குது அந்த வங்கியில இருந்து ஒ உங்களுக்கு
இப்போ அதனால என்ன இது கூடுதல் சலுகை னா இப்ப அவன் வந்து பதினஞ்சு வருஷம் ந இப்ப வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் ரூபா நம்ம கட்ட
ஆமாங்க
இப்போ அது வந்து என்ன ஆகும் நம்மளுக்கு ஒரு ரெண்டு லட்சம் கட்டனா அது ஒரு நாலு லட்சமா வரும்
ஓ இரட்டிப்பாக
அந்த மாரி வரும்
அ தங்க மகன் மகள் அந்த மாதிர சொல்றீங்களா அது எத்தனை வயதுல இருந்து தொழி
பத்து வயசுக்குள்ள போடணுமா தொழி
ப்டிங்களா அப்படின்னா போட்டர்ணும் போலயே என்னுடைய பையனுக்கு பள்ளி மூலியமாகவே சபால் நிலையத்துல கணக்கு ஆரம்பித்து கொடுத்தாங்க ஆஹ் என்னோட ஓ பொண்ணுக்கு தான்
உம் பண்ணிடுங்க தோழி பத்து வயசுக்குள்ளதானா
ங்கள சரிங்க சரிங்க பத்து வயசுக்குள்ளனா நம்ம எத்தனை வருஷம் போடணும்
கும் தோழி இப்ப நம்ம பத்து வயசுக்குள்ளனா இப்போ ஒரு என் பையன் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்டு அது மாதிரி படிக்கிறான் செகண்ட் ஸ்டாண்டல இருந்து இல்ல யூ கே ஜில இருந்து எல் கே ஜில இருந்தே போட்டோ
ஆ நா என்னுடைய கணவர் கிட்ட வரு பூர்த்திக்கிட்டே தா இருக்கே அதுல போடலா அப்டின்ன போது அவர் என்ன சொல்றாருன்னா அது அதுல வருதுல நமக்கு வட்டி விகிதம் வந்து ஆ நா நாளுக்கு நாள் அதுக் குரி கொறைக்கீர ங்க வட்டி விகிதத் நமக்கு அதிகப்படுத்தினா தான நமக்கான லாபம் வந்து அதிகமா கெடைக்கு
இல்லைங்க தோலி அது அவுங்க சொல்றாங்க ஓகே வட்டி வித கம்மி பண்றாங்க அதிகம் பண்றாங்க ஆனா நம்பளால இப்டி சேமிச்சு வெக்க முடியுமா எடுக்காம நம்ப லால போட்டு வெக்க முடியுமா பதினஞ்சி வருஷோ பதினஞ்சி வருஷோ அதானமா சொல்றே இப்ப நம்ப ஒரு பேங்க்லயே பதினஞ்சு வருஷோ நம்ப போட்டு வெச்சிந்தோனா வெச்சி வெப்போமா நம்ப அத
ஆ
போய் எடுத்துட மாட்டோமா நா வட்டியே வரலனா கூட செரி ங்க நம்ப போயி அந்த காச எனக்கு வேணு அப்ப ஒரு செலவு ம் செல்ல வெச்சு ஜிபே அது இதுனு எல்லாமே வெச்டு ஆ லாஸ்ட்ல ஜீரோ பேலன்ஸ் மாச கடைசில ஜீரோ பேலன்ஸ் ஆயி பேங்க் கார லாக் பண்ணி உட்டுர்றாங்கோ
அப்டிங்களா ஆ ஆ
அந்த மாரி இருக்கு அதனால இப்ப எடுக்க முடியாத நூறு ரூபனா கூட சொல்லுங்களே பதினஞ்சு வருஷத்துக்கு நா ஆச்சி ம் எற்நூத்தி அம்பது ரூபால இருந்து போட்லாமா எற்நூத்திஐம்பது ரூபால இருந்து ஐநூறு ரூபா ஆயிரூபா அந்த மாரி ரெண்டாயிரூபா நீங்க எவ்ளோனா போட்லா அப்டினு
அப்டிங்களா அது வந்து நம்ப அப்பா இல்ல அம்மா மா யாராவது வந்து அந்த புள்ளைங்களுக் க்கு பொறுப்புதாரியா இருக்
ஆமா காடியனா இருக்கணு ஆமா பாதுகாப்புல இருக்கணு அந்த மாரி இருக்கணு அம்மா அம்மாவு இருக்கலா ரெண்டு புள்ளைங்க இருந்தாலு அம்மாவு இருக்கலா அப்பாவு இருக்கலா அது மாரி இப்ப அம்மா அப்பா ரெண்டு பேரு இப்ப நம்ம நம்பளுடைய நாமினி யாருன்னு கேப்பாங்க இப்ப நம்பளுக்கு என்னனா நாளைக்கு என்ன நடக்குனு நம்பளுக்கு தெரியாது புரியதுங்களா அதனால ஒண்ணு அப்பா போடணு இல்ல அப்பா போட்டிருந்தாலு நம்மள நாம ஏ போணும்
ஆஹ் ஆஹ்
பைய பசங்க கூட நம்மள நாமினியா போன்னு இல்ல நம்ப அப்பா வந்து அவுங்க அப்பா வந்து நம்ம நாமினியா போனு
இப்ப ஒரே இப்ப நமக் கு ரெண்டு பசங்க இருக்காங்கனா நம்ப நம்ப பேர்லயே ரெண்டு பேருக்குமே போடலாம் மா ஒரு ஒரே கணக்குல ரெண்டு பேருக்கு சரிங்க சரிங்க அப்பொ அப் புடிங்களா சரிங்க ரொம் ப நன்றி உங்க கிட்ட பேசுனதுல எ னக்கு இந்த ஒரு அ ஐடியா கெடச்சிச்சு நானு கண்டிப்பா பண்றே சரிங்க தோழி அதுல நம்ம மாத மாதம் நேர்ல சென்றுதா பண செலுத்
அ ஆ இல் ஆமாங்க தோழி அது ஒண்ணு இருக்கு இப்ப ஆப்பே வந்துருச்சுங்க தோழி ஆ ஆப்லெந்து ஆமா தபால் நிலையத்திலயே ஆப் வந்துருச்சா நம்ப இங்க இருந்தே டிரான்ஸாக்ஷன்
பரவால்ல பரவால்லங்க ஏனா நம்ப சனி ஞாயிறுக்கெழமதா வீட்ல எல்லாரு‌ இருக்குற மாருக்கு அன்னைக்கு நம்ம அங்க ஆன் இன்னைக்கி அங்கெயு விடுமுறை நாலு
அப்டிலா இல்ல தோழி நம்ம போய் ஓபன் பண்ணிட்டு நம்ம வந்து ஆப் வந்து அவுங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி குடுத்துறாங்க அவுங்களே ஆப் ஓபன் பண்ணி அத என்ன பண்றது நம்ப எடுத்துட்டு வந்து அந்த ஆப் மூலியமா நம்ம ஜி பேலந்து
அப்புடிங்ளா சரிங்க இந்த ப்ப அ து கா நம்ப கணக்கு ஆரம்பிக்கும் போது முதல்ல அந்த முன்பணம்னு எதா செலுத்தணுமா
இல்ல ஐநூறுபா குத்து ஓபன் பண்ணனு அவ்ளோதா
அந்த ஐநூ ரூபா நம்ம வரவுலை க இருக்குமா கணக்குல இருக்குமா அப்புடிங்களா ஓ நம்ம மத்த வங்கிகள்ல இருக்கிற மாதிரிதா சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி
ம் சரிங்க தோழி நீங்க போ சேமிச்சு பாருங்க தோழி ஏதோ நம்மள இப்ப நம்ம ஹஸ்பண்கு தெரியாம கூட சொல்லுங்களா ஒரு ஐநூறு ரூபாய் போட்டு வைங்கள பின்னாடி அவங்களுக்கு பியூச்சர்கு எடுத்து குடுப்பீங்க பாருங்க
ஏனா இப்போ நம்ம கொண்டு போய் இது பண்ண நகை முடியாது ஏனா நசை வில எல்லாம் எங்யோ போயிட் இருக்கு ஐநூறு ரூவாயே செல்ல நாக கடைகள்ல எடுத்துட்டாங்க ஆயிரம் ரூபாயல இருந்து தா ஆரம்பமே
உம் பதினஞ்சு வருஷத்துக்கு அவங்க ஒரு காலேஜ் கு போறாங்க ஒரு கல்லூரி படிப்பு படிக்க போறாங்க என் னாலே அம்மா எனக்கு இவ்வளோ பைசா எனக்கு தேவைப்படுதுமா அப்படின்னு கேக்கும் போது இந்தாங்க ஹ
இப்ப பையன காலேஜி சேத்தாங்கங்கக ஆஹ ஒருத்தவனுக்கு நாலு லட்ச கஸ்டமா ஒரு வருஷத்துக்கே இன்னொரு பையன் வந்து வேற ஏதோ ஒரு படிப்பு சம்பந்தமா சொன்னாங்க கிட்டத்தட்ட பத்து லட்ச மா இப்ப எப்படி ஒரு பொண்ணுக்கு நம்ம நகை போட்டு கட்டி கொடுக்குறோமோ அதே மாதிரிதா படி படிக்க வைக்கிறதுக்கு பசங்களுக்குக்ககுது
ஆம்மா சொல்லி எத கொடுக்குறோமோ இல்லையோ படிப்ப குடுத்துடணும் உம்
இப்ப பேசினது எனக்கு பயனுள்ளதா இருந்தது மீண்டும் அடுத்த அடுத்த அழைப்பு ல சந்திக்கலாம் ச நன்றி தோழி நன்றி